ஆ எப்டி இருக்கற நல்லா இருக்கியா
நல்லாருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
சூப்பரா இருக்கே என்ன சாப்டாச்சா இன்னைக்கி
சாப்டே சிஸ்டர் இப்பதா நானே சமச்சி நானே சாப்டே
அப்டியா என்ன இன்னைக்கி சமையலு
இன்னைக்கி ஒண்ணு இல்லைங்க காலையில தோச ஊத் திட்டோ மதியத்துக்கு தேங்கா சாதம் செஞ்சு ஆ எத் போய்டோ ஆஃபிஸ் போய்ட்டு அப்டியே சாப்ட்டு
ம் செரிங்க தேங்கா சாத எப்டி செஞ்சு நீங்க கொஞ்சோ எனக்கு சொல்றீங்களா எங்க பையன எனக்கு அதிகம் செய்ய தெரியாது நா அதிக செய்ய மாட்டே எங்க பொண்ணுங்க மாட்டாளுக அந்த வந்து சொல்றீங்களா
ஆ சொல் சொல்றேங்க சிஸ்டர் ரொம்ப ஈஸி ஸிதா தேங்கா சாதோ ஒண்ணு இல்ல தேங்கா சாதோ வடிச்சுக்கோங்க ரொம்ப கொலையா இல்லாம கொஞ்சோ பல பலனு வடிச்சிட்டு தேங்கா எடுத்துக்கோங்க சிஸ்டர் தேங்கா வந்து ரொம்ப இலசா இருக்க கூடாது ரொம்ப இலசாவு ஒரு ஒரு மீடியமா துருவிக்ணு தேங்கா நல்லா துருவிட்டு ஆ அதுக்கு அதுக்கப்பறோ பாத்தீங்கன்னா வானால சிஸ்டர் கொஞ்சோ எண்ணெ பொ எண்ணெ கொஞ்சோ ஊத்திட்டு கடுகு அ அப்றோ இந்த கடல பருப்பு அதெல்லா போடுவாங்கல அதெல்லா போட்டுட்டு அப்றோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புடிச்சா வெங்காயோ சேத்துக்கோங்க வெங்காயோ பெரும்பாலு சேத்துக்க மாட்டாங்க அ அது உங்களுக்கு அது ஒரு டேஸ்ட் வரு அது புடிச்சா
நாங்க எங்க எங்க ஊர் சைடுங்க எல்லாத்துலயு என்னா பண்ணுவோனா தயிர் வெச்சி சாப்டணுங்க சாப்டுவோணுங்க எல்லாத்திலையு எல்லா சாதத்திலையு நாங் என்னா வெச்சிருப்போனா தயிர் வெச்சி சாப்புடுவோங்க ம் கெட்டி தயிர் இருக்கணும்லங்க அத வச்சு சாப்புடுவோ பிள்ளைங்களுக்கு குடுத்து விடுவோ பாத்தீங்களா அ சாப்பாடு குடுத்து குடுத்து விட்டாலுமே இந்த வெரைட்டி ரைஸ் குடுத்துவிட்டுருவோம்ல அதோட சின்ன டப்பால என்ன குடுத்து குடுத்துவிடுவோனா தயிரையு கொஞ்சோண்டு உப்பு போட்டு இருக்குமில்லங்க அதுங்க என்ன பண்ணுது சாப்பாடுல அத தொட்டு சாப்டுவாங்க
ஓகே ஓகேங்க அ நல்லது நல்லதுதாங்க நல்ல எழுத்துதாங்க இது நா இது பாத்தீங்கன்னா தேங்கா சாதோ சிம்பிள் தாங்க சிஸ்டர் அப்றோ கருவாப்பழ கொஞ்சோ போட்டு மொளகா கிள்ளி போட்டுக்கோங்க காஞ்ச மொளகா காஞ்ச மொளகா கிள்ளி போட்டு பாத்தீங்கன்னா வத வ வதக்கிட்டு கடசியா என்ன பண்ணுங்க தேங்கா போட்டு வதக்கிடுங்க வதக்கி எடுத்துட்டோம்னா உப்பு வந்து நீங்க சாதத்துக்கு உப்பு போடுறதுனால இதுல லிமிட்டா போடணு சாதத்துக்கு உப்பு அதுல போட்டீங்கன்னா இதுல கொஞ்சோ லிமிட்டா போடுங்க
எங்க ஊர் சைடுலா என்ன பண்ணுவாங்க சாப்டோடையே உப்பையு போட்டு என்ன பண்ணிருவாங்கனா வடிப்பாங்கங்க
ஆ எங்க ஊர்ல எ எங்க ஊர்லயு அப்டிதா நாங்களு அப்டிதா செய்வோ
உதிரி உதிரியா வரும்னு சொல்லுவீங்க நாங்க என்ன பண்ணுவோ அந்த தண்ணி இருக்குமுல்லங்க அந்த தண்ணி என்ன பண்ணுவோ வேஸ்ட்டு பண்ண மாட்டோமுங்க அதுல என்ன பண்றது வத் பதினோரு மணிக்கி போலங்க அதுல என்ன பண்ணுவோ எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டம்ளர் குடு குடுத்துருவோமுங்க கொழந்தையா இருந்தாலுமே குடுத்துரு
ஆமா ஓகே இங்க நம்ம சிட்டி சைட் இந்த சிட்டி சைடு எல்லா பாத்தீங்கனா குக்கர்ல வச்சுருவாங்க அதெல்லா ரொம்ப இது வடிச்சு சாப்டா தா என்னிக் குமே ஹெல்தி எல்லாமே வடிச்சு சாப்ட்றதில்லேல் ஆமா ஆமா அது அதுதாக்கா ஹெல்த்தியான்து வடிச்சு சாப்லனா அந்த சுகரூ அதெல்லா வந்து இன்னு அப்டியே சுகர் அதிகோ தூக்கி குடுக்குணூவாங் ஆ வடிச்சி இது குக்கர்ல வச்சு சாப்டோமானா அந்த சாதோ அ ஆமாங்க தே ஹெல்து பெனிஃபிட் நெறைய இருக்கு சிஸ்டர் நாம் சாப்பட்ற சாப்பாட்லே நெறைய ஹெல்த் இருக்கு நமக்கு தா தெரிய்றதில்லைங்க நெறைய இதுலே நம்ம ஹாஸ்பிட்லே போ தேவல்ல அந்தளவுக் இப்டே நம் பண்ணிக்கலாங்க ஆ இந்த தேங்கா சாதோச் சொன்னல்ல ஸ்ட் அ ஆ முடிச்சுர்றே தேங்கா சாதத்த முடிச் சே ஒன்னுல்ல வதக்கிட்டு ச அப்றமா சாதோ கொஞ்சோ ஆற வச்சு கொஞ்சோ போட்டு அதுல ஆ வதக்கி எடுத்துட்டிங்கன்னா அவ்ள ஓதா ரெடி இன்ஸ்டன்டா ரெடி ஆயிடு நம்ப பசங்களுக்கு அர்ஜென்டா ஒர் ஒர் நாளைக்கு தெயாம் தூங்கிடுவோ நமக்கூ தெரியாம ஒரு ஆ தூங்கிட்டோம்ன இந்த மாரி சாதம் செஞ்சு இது மாரி பண்ணும்னா ஒரு வேல முடிஞ்சிருதுங்க டக்குன் முடிச்சிருவோ பாப்பாக்கு அப்டிதா நாங்க என்னைக்காவ்து ரொம்ப லேட்டா எழுந்தோம்னா ஆ இன்ஸ்டன்ண்டா இந்த மாரி சிம்பிளா செஞ்சு குடுத்து அம்ச்சிவுட் றோ ஸ்கூலுக்கு நல்லா ஹெல்த்தியாவு இருக்கூ ஆமா ஆமாங்க ஆமா வீட்ல நெறைய தேங்காங்க இருக்கூ இந்த ஃபங்க்ஷன் டைம்லல்லா பாத்தீங்னாத் தேங்காங்க இருக்கூ அப்றோ நறைய வேஸ்டா போகூ அந்த மாரி வேஸ்டா போக்றத வந்து தேங்கா ரொம்ப ஹெல்த்தி சோ இத விட பாலாக் குடிச்சோம்னா இன்னு அல்சருக்கலா நல்லதுங்க தேங்காவ
ஆமாங்க சைடு என்ன தெரியுமா பண்ணுவாங்க தேங்காய கீரி தொட்டுக்காக்கு வச்சுக்குவாங் ஆ ஒரு வாய் தேங்கா கடிச்சுக்குவாங்க ஒரு வாய் சாப்பாடு சாப்டுவாங்க அந்த மோ பட்ருக்கீங்கல அந்த மோ ஐகி தேங்கா அதிகமா எங்க ஊர் சைடுலா தேங்கா எடுத்துக்குவாங்கங்க தேங்கா சட்னி தேங்கா பாலு நீங்க சொல்றீங்க பாத் தீங்களா அந்த தேங்கா பாலு அதெல்லா வந்து தேங்காய் அதிகமா என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்கங்க
ஆமா அல்சருக்கு ரொம்ப நல்லது சிஸ்டர் அது அல்சருக்கு வந்து பாத்தீங்னா நல்லா கேக்கூங்க காலே ஒன்னுல ஒரு தேங்காவ எடுத்து மிக்சில அரச்சு கொஞ்சோ ஏலக்கா போட்டு வடிகட்டி நீங்க குடிச்சு பாருங்க காலையில்
ம் அது ப்ரஷர இவங்ளுக்கெல்லா தூக்கி விட்ருமுல்ல பிரஷரு இருக்கறவுங்ளுக்கெல்லா
இல்ல இல்லைங்க சிஸ் அல்சர் அல்சர் இருக்கவுங்ளுக்கு சொல்றே நா நா அல்சர் இருக்கவ் ஆமா ஆமா அல்சர் மத்தபடி இப்போ தேங்கா வந் து ரொம்ப நல்லதுதா சிஸ்டர் அதா அதனால வந்து எந்த சைட் எஃபெக்ட்டு கெடையாது து தேங்கா ரொம் அதுதாங்க
டைஜீஷன் ஆகுறது கொஞ்சோ லேட்டாகுமுல்லங்க கொஞ்சோ
இ இல்ல நம் ஆமா பாலா தான அந்த லிக் கியுடா குடிச்சா ஒன்னு ப்ரச் ப்ரச்சனல்லைங்க சிஸ்டர் லிக்யூடா நம அப்டியே சாப்பறமோத் தா டைஜீஷன் ப்ரச்சன வரூ லிக்யூடா நம்ப அத அந் சாறத்த மட்டுந்தா குடிக் கிறோ அது சும்மா தண்ணி மாரி தானே ஜஸ்ட்டு அவ்ளோதா
ங்க அவுங்க என்ன பண்றாங்கனா அந்த பீச்சு கிட்ட வந்து ஒரு சின்ன பொண்ணு தா காலேஜ் படிக்கிற பொண்ணு அ து சுத்தமான தேங்காப்பால்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் குடுக்குது அவுங்க என்ன பண்றாங் பண்ணிட்டு வராங்க பாத்தீங்ளா அவங்கலா என்ன அத வாங்கி என்ன பண்றாங்க இருவது ரூவான் சொல்லிட்டு என்ன பண்றாங்க குடிக்கிறாங்க கர்ப் இந்த கர்ப்பிணியா இருக்கிறவ்ங்களு என்ன பண்றாங்க னா அத வாங்கி என்ன பண்றாங்க குடிக்கிறாங்க வாக்கிங் மாரி நடக்கிறாங் ஓ இல்லையா ஈவ்னிங் டைமுல யார்ட்ட பேசு அந்த பொண்ணு பாத்தீங்னா அவ்ளோ ஃபியூரா இருக்குற மாதிரி இருக்கு அவ்ளோ வெள்ள வெள்ளேனு இருக்குது அந்த தேங்கா பால் ஆனா அது வந்து ஒடம்புக்கு ஏத்துக்குமா இல்ல ஏத்
இல்ல இல்ல சிஸ்டர் நாங்கக நாங்க இல்ல குடிப்போ எங்க அக்காவ பாத்தீங்கனா ஒங் ங்க ஒரு அல்சர் அவ்ங்களுக்கு ரொம்ப நாள அல்சரு பெரும்பாலு அவ்ங்க தா எனக்கு சொல்லுவாங்க டே தேங்கா பாலு குடிடா குடிடான்னு சொல்லி நா ஊருக்கு போனா போது அவ்ங்க அரச்சு எனக்கு ரெடி எனக்கு கொஞ்ச அல்சர் பிரச்சன இருந்தது அதனால அவ்ங்க பாத்தீங்கனா எனக்கு சொல்லுவாங்க இந்த டிப்ஸு அவ்ங்க சொன்னாங்க நீ குடிச்சு பார்றா எப்டி செரியாவுதுன் சொல்லிட்டு நானு கொஞ்ச ட்ரை பண்ணே ஆனா கண்ட்டினியூ பண்ண முடிய்ல ஆனா நல்லா இருந்ததுங்க ம் ஆமாம்மாம்மா நல்லா இருந்ததுங்க
நா எங்க சின் எங்க பாப்பாங்களலா என்ன பண்றதுனா அந்த இந்த தோச மார் இப்டி ஊத்றதா நல்ல கல்லு தோச மாரி ஊத்துவமா ஊத்தி சின்ன வய்சுலலா நாலா அப்டித்தா வெறும் பாலு ஊத்த மாட்டே இந்த தேங்கா பால் இருக்கு பாத்தீங்ளா அந்த தேங்கா பால ஊத் அப்பறமா வேனா வ ஊட்டிவுடுவே அந்த ஒரு வய்சு ரெண்டு வய்சு எல்லா ஆனா அப்பலா சும்மா வாசனத் தேங்கா எண்ணெ வ அந்த வாசனைக்கே என்னா பண்ணிரு இந்த எ பசங்களெல்லா சாப்ட்பாளுக ரெண்டுமே இருக்கு நல்லா இருக்கு இது வேற பால் மாதிரிலமா இருக்கு அப்டின் சொல்லி என்ன பண்ணிருவாளுக சாப்ட்ருங்க அது இப்ப வரைக்கம் இது பண்ணிட்டு தா வரே ஆப்போ செஞ்சா மேக்சிம அதிக தோ லா ஊத்துனாலா என்னன்னா தேங்கா பால்
நல்லா இருக்கு இடியாப்பம் தேங்கா பால் வ மேச்சிங் மாரி தோசத்துக்கு தோசைக் டிய நல்லா இருக்கு நீங்க சொன்ன மாரி சாப்ட்டா இருக்கு
நல்லா இருக்கு
ம் ஆமா ஆமாங்க பெருசாவே எ பொண்ணுக்கு எ பொண்ணுக்கு அதெல்லா புடிக்கவே புடிக்காதுங்க அதெல்லா புடிக்கு அவளுக் இங்க வந்து பாத்தீங்னா அவளுக்கு தோச சட்னி சட்னி தா அது பெரும்பாலு இந்த த அ இது வேர்கட்ல சட்னி இருக்கு பாருங்க வேர்க் கட்ல சட்னி தா அவளுக்கு ரொம்ப புடிக்குங்க மத்ததெல்லா வந் ஆ வேர்க்கட்ல சட்னி ஒன்னு வேர்க் கட்லைய வருத்துற்ணு சிஸ்டர் வருத்துட்டு பாத்தீங்னா அதோட ரெண்டு பல் பூண்டு ஆ அதுக்கப்பற பாத்தீங்கனா அ கருவோப்பில கொஞ்ச கருவப்பில்ல கொஞ்ச அதுல கொத்தமல்லி கருவப்பில்ல அது போட்டு ஜஸ்ட்டு ஒரு மிக்சில ஒரு ஆட் ஆட்டிட்டேம்னா ஆ மிக்சி நல்லா அரச்சுட் ட்டு அதுக்கப்பற தாளிப் தாளிப்பி பண்ணணு டீச்சர் இது சிஸ்டர் அதுக்கப்பற தாளிப்புனா எண்ணெ கொஞ்ச போட்டு கடுகு கொஞ்ச போட் கருவேப்பில ரெண்டு போட்டு தாள்ச்சீங்கனா ரெடி நெஸ்ட்டு ஆ அது போடுவோ அதுவு போடுவோ அதுவு போடு அது வந்து தேங்காவுக்கு போ போட்றம் போது போடுவாங்க தேங்கா சட்னி செய்வாங்க பாருங்க நீ ஆ ஹா இதுக்கு போட மாட்டோ இது இதுக்கு இதுக்கு போட மாட்டோ அவளுக்கு வந்து அப்டி அவ டேஸ்ட்டு இப்ப வந்து க அவர வந்து அவ டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டு அவள்க்கே அதுதா புடிக்குங்க வேர்கட்ல்னா ரொம்ப புடிக் கு வேர்கட்ல குடுத்துடேனா நீ எவ்ளோ குடுத்தாலு அவபாட்டுக்கு ஒக்காந்து சாப்டுவாங்க அந்த சட் ட்னி வந்து அவளுக்கு அந்த வேர்கட்ல டேஸ்ட் இருக்கணு அது இருந்தா சாப்டுவா எ பொண்ணு
ஏங்க நல்லது வேர்க்கடல வந்து ரொம்ப நல்லதுங்க நீங்கன் கட்ல விக்குதுன் பாத்தீங்ளா மண்ணுல இருந்தே வருதுல்ல முன்னலா ஆ நீங்க பாயில் பண்ணி குடுத்தீங்கனாலே ஒடம்புக்கு அவ்வளோ ஒரு ஸ்டென்து நா
ஆமா சிஸ்டர் எங்க நில இருக்குல்ல நாங்க வே க்கல்ல மட்டு தா பண்ணுவோ பயிர் வேர்க்கல்ல மட்டு தா பண்ணுவாங்க அதா வேர்கல்ல பிரச்சன இருக்காது வேர்கல்ல நானு எவ்ளோ வருத் த்து வச்சாலுமே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காலி பண்ருவாங்க எங்க வீட்லயு சரி எங்க பாப்பாவு சரி சின்ன குட்டி பைய கூட வேர்கல்ல சாப்புடுவாங்க அவ்ளோ வேர்க்கல்ல பிரியருங்க எல்லாமே ஆமா நல்ல ஸ்நாக்ஸு நல்ல ஸ்நாக்ஸ் ஆமா ஆமா நெலத்துலே வெளையறதுனால பிரச்சன இல்ல எங்களுக்கு வாங்கணும்னு அவசியோ இல்லைங்க அம்மா அப்பா பாத்துக்கறாங்க நாங்க எப்ப போனாலு ரெடியா எல்லா ஒடச்சி ரெடியா குடுத் த்துருவாங்க எங்களுக்கு கொட்ட மட்டு குடுத்துருவாங்க ஆஹ் ஆஹ் அஹ் ஆமா ஆர்ட்டி குடுப்பாங்க சிஸ்டர் வீட்லே அங்க செக்ல ஆட்டி குடுத்துருவாங்க இப்ப கூடோ போனோ ரெண்டு லிட்டர் குடுத்தாங்க எண்ண அதுதா யூஸ் பண்ணிட்டு இருக்கோ அப்பப்ப பண்ணுவாங்க ஆமா இப்ப பயிர் பண்ணிருக்கோ இப்பதாப்பா வெதச்சிருக்காங்க இன்னொ ஒரு த்ரீ மந்த்து கிட்ட வந்துரு வேர்கல்ல வந்துருங்க ஆனா ஒண்ணுஇல்ல சிஸ்டர் அது வே வே நாங்க செலவு பண்ற காசு கூட இல்ல ஏதோ அப்டே கொஞ்சோ தூக்கிட்டு ஓட்டிட்டு போறோ அதால ஒரு யூஸு இல்லைங்க நெறைய அதுக்கு பாத்தீங்ன்னா நெறைய செலவு இருக்குங்க ஏர் ஓட்டிட்டு அது கொட்ட போடுறதுக்கு ஒரு மிஷின் வச்சு அத போட்டு அது கொத்தி கொத்தறதுக்கு ஆளுங்கள வச்சி அதெல்லா மண்ணி அந்த காச பாத்தீங்ன்னா அதுக்கு நம் போய் அழகா வாங்கிடலா அந்த அளவுக்கு தா இருக் க்கு இருந்தாலு வீ நெலோ கொஞ்சோ கிளீனா இருக்குன்றதுக்காக அந்த விவசாயோ பண்
ஆமா வெவசாய பண்ணிட்டே இருக்கறவங்களுக்கு அதுதானே இதா இருக்குன்னு நெனப்பாங்க கடைல வாங்குறதெல்லா இதா இருக்காதுன்னு எல்லா சொல்லுவாங்கல்ல
சிஸ்டர் அதேதா அப்ப அம்மாவுக்கு அதேதா அவுங்களுக்கு மண்ல வந்து எவ்ளோ நாளு போடுவாங்க நஷ்டோ ஆயிச்சுனா அடுத்த வருஷோ விட மாட் ட்டாங்க மஉடியு அதே வேலதா செய்வாங்க அவுங்க அவுங்களுக்கு அதே பழகிருச்சிங்க அதனால எங்களுக்கு அந்த மாரி எல்லா நெறைய ஊருக்கெல்லா போனா நாங் காய்கறிங்ல்லா பெரும்பாலு எடுத்துட்டு வந்தோ ஒரு ஒன் வீக் டென் டேஸ் நாங்க வாங்கவே மாட்டோ எல்லாமே அங்க இருக்கு ஊர்ல பிரச்சன இல்ல எங்களுக்கு எல்லா காய்கறியு ஃப்ரெஷ் எல்லாமே கெடைக்கு அப்டே வாங்கிட்டு வந்துருவோ
அப்டி அஹ் அப்ப அததா சாப்பிடுறீங்க நீங்க ஆஹ்
ஆமா ஆமாங்க சேரி சேரி சிஸ்டர் ஆமாங்க ஆமாங்க ஓகே
கான்ஸ் தெரிஞ்சுகிட்டே ஆஹ் ஓகே
ஆஹ் சேரிங்க சிஸ்டர் ஓகே பாக்கலாங்க சிஸ்டர் அப்பறோ பாக்கலா ஓகேங்